ஹலோ கேக்குதாடா
கேக்குதுடா கேக்குதுடா
ம் சொல்லு ஓடி
போய் படினா இன்னா பண்றது எங்களுக்குத்த ஓடி குத்துறானுங்கோ எங்களுக்குல்லா அட்டன்ஸ் போற்றாங்களே என் க்ளாஸ் பசங்களுக்குல்லா
அப்படியாடா
இப்போ ஃபெஸ்டிவல் நடக்குதுடா இப்ப என் கிளாஸ்ல நடக்கும்டா இப்போ ரெயின்ட்டு
என்னா பெஸ்டிவல் என்னா பண்ணுவீங்க
எல்லாருக்கு இது வேல்ஸ் யூனிவர்சிட்டில்லா வப்பாங் பத்தியா ஆக்டர்ல்லா கூப்ட்டு ஸ்டேஜ்ல போட்டி ஆஹ் அது வைக்கறாங்கோ அது வைக்கறாங்கோ
கல்ச்சுரல்ஸா
ஆமா அது ஏசிஎஸ்ஸில தா வப்பாங்க அந்த நீ சொன்ன மெடிக்கல் காலேஜ்ல
ஆ
எல்லா காலேஜோட கேம்பஸோட கிரௌண்ட் பெருசுடா அங்கதா
ம்
அதனால அங்க தா கூட்டுனுப்போய் எங்களுக்கே பேட்ஜு தா பேட்ஜ் கட்டின்தா உள்ள போணு இல்லனா எங்களயே சேக்க மாட்டாங்களா
அப்டியா
ஐடி கார்டுலா எவனா மாத்தி வாங்கி போட்டுன் வந்துற போறாங்கன்ட்டு ஒரு கிளாஸுக்கு ஆ ஒரு கிளாஸுக்கு இவ்ளோ பேஜ்ஜூ அந்த பேண்ட் மாரி குத்துருவாங்க
ஆ
அது இருந்தா உள்ள போலா இல்லைனா உள்ள போ முடியாது
நேரோ மச்சான் இவ்ளோ ஸ்ட்ரிட்டாக்குது
ஏ அது அப்டித்தாண்டா அது வெளி ஆளுங்கனா பிரைவேட் காலேஜ்ல கவர்மெண்ட் காலேஜ் இது மாரினா லோக்கல் ஆளுங்க எல்லா வந்துலா அது மெடிக்கல் வேற நார்மல் காலேஜ்னா கூட பரவால்ல மெடிக்கல் காலேஜு
கர்ட்டுதா
அதா சிக்கமே அங்க அட்டானமஸ் காலேஜா உங்கள்து
ஆ
அட்டானம்ஸா இருக்குறதோட தப்பச்சிக்கின யூனிவர்சிட்டில்லா வெறுப்புடாப்பா ஏய்
ஏண்டா
என்து அட்டானம்ஸ் தா சாந்தா அதல்லா மெட்ராஸ் யூனிவர்சிட்டி பிரேமுது பிரேமுது அட்டானாமஸ்தா அதுவரைக்கு பொழிச்சிகினா பிரேம் சுனிலுக்கு அதுவு மெட்ராஸ் யுனிவர்சிட்டி தான் நெனைக்கிறே சுனிலு கூடோ இந்து காலேஜா அண்ணாயூனி
ம் ம் ம் மெட்ராஸ் தா நெனைக்கிறே ஆமா மெட்ராஸ் எந்த் அண்ணா யூனிவர்சிட்டிடா டேய்
யூன்வஸி இதுவு இல்லையா உன்து அட்டானாம்ஸ் இல்லயா
அட்டனமஸ் காலேஜ் தா
அப்பற அண்ணா யூனிவர்சிட்டின்ற
அண்ணா அந்த இதுவுல வரு
அண்ணா யூனிவர்சிட்டிக் கீழயா எங்கள்து அப்பில்லா இல்லடா எங்கள்து மெட்ரா இதுடா அட்டானம்ஸ் எங்கள்து யூனிவர்சிட்டில கூட ஜாலியா இருந்துலா போல இருக்குதுடா அட்டானம்ஸ்லதா பா வெறுப்பாக்குது அவனுங்க அத எடுத்துனு வந்து குடு அசைன்மெண்ட் குடு அப்பதா மார்க் போடுவே
அத குடு இத குடுன் தாலி அருத்துன்கிறானுங்கடா அப்ற பாத்துனா வச்சிங்கல்லா குப்பைல கெடக்குடா வாயின்னு வந்து பண்ணதலா
நீ இப்போ ஸ்கூல்னா என்னா சொல்லுவாங்க குடுத்தா மார்க் போட போரனுங்வாலா அட்டானாம்ஸ் காலேஜ்ல எப்டி தெரியுமா நீ கண்டிப்பா குடுத்தே ஆகணு அவங்களே குடுன்றாடா பையி எழுதின்னு வந்து குடுன்றாங்க நம்மளே மார்க் நம்மளே மார்க் வேணான்னு ஒக்காஞ்சிறோ பாரு பரவால்லன்னு நீ எழுதின் வந்து குடு நா மார்க் போடுறேன்னுவாங்கோ சேரி அவங்குள் ல்லே அவுங்களே டைம்மு குத்து குத்து த்து அவுங்களே எழுதவச்சு வாங்கிக்கிறாங்கோ அவுங்களே நம்ம எழுதலனா கூட உட மாட்றாங்கோ
வெறுப்பா இருக்குண்டா அப்டிலாம் இருந்தா காலேஜே இப்ப இப்டித்தான்டா இக்குது வெறுப்பா
காலேஜ் ஸ்கூல் படிக்கும்போது நல்லாருந்தாப்பா அவங்களுக்கு காலேஜ் போனா ஜாலியா இருக்குன்ட்டு ஆ இப்ப தெர்தா அது அப்டிதா இருக்கும் சும்மா வெளிய பாக்குறதுக்கு ஜாலியா தெரியு காலேஜு லைஃப்
ம்மா ஆமா சுத்
புரிதா நின்னுட்டு
வேலைக்கு போய்லாமான்னு பாக்குறே நின்ட்டு
நின்னுட்டு கூட்ரோடல பூக்கட இருக்கு தெரியுமா அவருக்கல்ல பூ பூ கட்ட கத்துக்கோ
ஹ
ஏ என்னடா பிசினஸ் ரா பிஸ்னஸ் பண்றதில்ல
இப்ப வந்து நம்ம காலேஜ முடிச்சாலும் வேல கிடைக்குமாடா கன்ஃபாமா
அது கஷ்டந்தாப்பா ஊ கை ஊ தொழிலினு இருந்தாதா ஒன்ன பொழ்ச்சுக்க முடியு
கஷ்டந்தானே ய எவ்வள பேர்‌ வருவாங்க வேலைக்
ய டே காம்படிஷன் ரொம்ப அதிகமா இருக்குதுறா டே இப்ப இருக்கிற எல்லா ஜாப்புக்குமே
வெறுப்பா இருக்குன்டா நம்மளா ஒரு பிசினஸ் ஆரம்பிச்சாதா உண்டு
பாஸ் நீ பண்ணாதா நீ வருவ இல்லன்னா வேலைக்கு ஆக மாட்ட
நானு பிசினஸ்ல எறங்க பாறே இனிமே
என்னா பிசினஸ்சு இந்த மாரி ஃபோன் கால் பிசினஸா
எதனா ஒரு பிசினஸ்ல எறங்கிட்டு பயங்கரமா பண்ண போறே
சுனில் வீடு வீடு வித்துறியா பாரு
பத்தரோ வாங்கி தரே பேச்சு போட்டு பத்தரோ வாங்கிட்டு வித்துட்டு சொல்றே
மச்சி பெசாத இந்த மாரி பேச் இது பத்தரோலா இந்த லேண்ட்லா கைமாத்தி உடுற வேலைக்கு போயிட்லான்னு இருக்குற நா நறையப்
எப்பா அந்த புரோக்கர் இதுவா லேண்ட் லேண்ட் புரோக்கரா அது செரியான காசுடா ஆனா உனக் கரெக்டா ஆளுங்கள தெரிஞ்சு வச்சுக்கணுண்டா நீயி உனக்கு நறைய பேரு தெரு அதா லேண்ட் விக் விக்கிறாங்கல்லா தெரிஞ்சு வச்சுக்கணு லேண்ட் வாங்குறவங்களு சரி விக்கிறவங்களு சரி இப்ப நீ ஒருத்தவங்களுக்கு ஒரு லேண்டு வாங்கி தரனா அவன் ஏழு லட்சோ சொன்னான வச்சுக்கோ அந்த லேண்டு ஓனரு
ஆ
நீ ஒரு ஏழு அம்பது எட்டு எட்ற எ ஒன்பது லட்சோ நீ சொல்லி நீ வித்து ஊ தெறமையில நீ வாங்கிக்கலா ஆனா ஊ கையில குடுக்குறவ அவனா சொல்லுவா எனக்கு ஏழு லட்சோ குடுத்தா போதன்னுவா
ஆமா மிச்சத நம்ம எத்துக்கலா
மிச்ச நீ வாங்கி குடுக்குறது அது ஊ தெறமைய பொத்து நீ பேசி எப்டி வித்துக்கறியோ அது ஓ இஷ்டோ ஆனா நீ உ கைல குடுக்கிறா பாத்தியா வித்துதாண்டு அவன் ஒரு இருவதாயரோ முப் ப்பதாயரோன்னு ஒனக் கமிஷன் குடுப்பா
ஆமா
இ இவ்ளோ பேரு ஆனா அது கரெட்டா பண்ணணு ஆளுங்கள தெரியணு ஃபர்ஸ்ட்டு
அவங்கஊர்ல அப்டித்தான ஒருத்தரு பயங்கரமா சம்பாதிக்கிறவர்ரா
ஏ அப்டி நி நீ ஈஸியா சொல்லிரடா வெளியே பாத்துட்டு சம்பாதிக்கிறாருன்ட்டு
ம்
அவரு கிட்ட கேளு தெரியு அவருக்கு அவுரு எவ்ளோ கஷ்டப்பறான்னு
எப்டி தெரிமா வீடெல்லா எப்டி தெரிமா கட்டுறாரு அவரு அம்மாங்க செதற விடுறாரு வீடு அப்டியே
ஆமா இந்த மேரி ஏழு லட்சம்ன எட்டு லட்சம்ன்றது பத்து லட்சொன்னா பன்னெட்டு லட்சொன்னுசொல்றது இப்டிதா அதா பிஸ்னஸ் பண்றாரு அவுரு அதா பவர் ஆஃப் பிஸ்னஸ்
எல்லாத்தியு தெரிஞ்சி வெச்சின்கிறாரு எப்
நீ எப்பதா அந்த மேரி வர போற அ
நம்ம வந்துருவோ இன்னு கூடிய சீக்கிரத்துல
கூடிய சீக்கரத்துல நீயு அவருக் ஈக்குவலா வந்துருவியா
வந்துருவே
லலித்து உங்க ஊரா உங்க ஊரு பக்கத்திலயா
பஸ்ட்டு இந்த இன்ஸ்டாகிராம டெலிட் பண்ணாதா வாழ்கைல உருப்புடுவ நான்
சத்தியமா அதாண்டப்பாயி இன்ஸ்டாகிராம் இருக்குத்தா வெரியே டே நானு டெலிட் பண்டு யூடியூப் தா தான்டா பாத்துன்னு இருப்ப வெறுப்பாயிடுண் டா எனக்கு யூடியூப் பாக்க பாக்க ஒரு ஒரு நேர்த்துல
உக்கும்
சேரி மறுபடி இன்ஸ்டாகிராம இன்ஸ்டால் பண்ட்டு சும்மா ஸ்டோரில்லா பாத்துன்னு இருப்பே ரீல்ஸ் அப்பன்னு பாத்து நல்லா வரு நம்ம பாத்துனே இருக்கும் போத்தா வெறுப்பாயிடு இன்ஸ்டாகிராமு டெலிட் பண்ட் ட்டு ஏத்தனானா கொஞ்சம் பாக்கர்துக்கு ஒரு ரெண்டு நாளைைக்கு நல்லா இருக்கு
அதான்ட மாச்சா அல்காரிதமே எப்பயோ நீ இப்ப ஒரு ஜிம்ம பத்தி பேசறன்னா எப்பயோ அந்த ரீல் அதுல வருண்டா
ஆமா அத்தா கர்ட்டு நீ ஒரு ஒரு வீடியோ ஃபுல்லா அந்த மேரி பாத்துட்டுன வெச்சுக்கயே பரவால்ல இவ இத தா இது பண்றா பொலது அதிகமா இது பண்றான்ட்டு அவனுக்கு அதுதா அப்டிதா வரு
ம் க்கும்
அத பேஸ் பண்ணிதான்டா வரு அது நார்மலா வராதுட நீ லைக் பண்ணி பாக்கற்து அதிகமா பாக்கற பத்தியா ஒரு வீடியோ எவ்ளோ நிம்ஷோ அதிகமா எந்த வீடியோ அதிகமா பாக்கிறியோ அந்த மேரி வீடியோ தா உனக்கு அதிகமா வரு
மச்சி பேசாது யூடியூப்ல வீடியோ போட்டு சம்பாரிக்கலானுகிறே
னா ன்னா வீடியோ போட்டுப்பா சம்பாரிப்ப
கேம் தா
ன்னா கேமு நீ குடுக்கிறே அந்த சூப்பர் கேமுக்கா வரவே மாட்ரியே கேம்முள்ள
டேய் வெறுப்பாகுது டா எப்ப நா ஒரு டைம் தண்டா வறே டேய் நான் வந்தாலே நீ அப்சைடு பண்ண மாட்ற
டேய் நா கரெக்ட்டா ரூம் மேட்ச்சு வெளாடினரும்போது நீ வந்தா நா ன்னாடா பண்ணுவே டேய் சொல்லு
யாம் பேரு சொல்லு
யாருபேரு
யா கேம் பேரு
டே சுரேஷுன் சேவ் பண்ணி வெச்சுகிர்ன்டா உ
அப்டியா நா ஜேக் ஸ்பேரோன் மாத்திட்டே அத்தா இன்னு
இல்ல இல்ல நா எ எல்லார் பேரு சேவ் பண்ணி வெச்சிர்ப்ன்டா பேர்லா என் தெரியாதுடா எனக்கு.
அ அ அ.
சுரேஷு, அ கிர்த்திஷு, முத்தமிழு ராகுலு இவ் இது எல்லாமே அ பேர் போட்டு பேர் போட்டுதா சேவ் பண்ணி வெச்சிருப்பே.
பரவால் நல்
நானே இ செரி ஏ ஐ டி பே ஏ ஐ டி பேரு சொல்லு நா இ பேரு மாத்தினேக்கறே ஏ ஐ டி பேர் சொல்லு கர்ட்டா.
கர்ட்டா நீ எப்ப நீயி நானு சுத்திட்டு தா போட்டுக்கறே. நீ கஷ்ட்டா என்னா தெர்மா லாஸ்ட்டா என்னா தெர்மா பேரு வெச்சிந்த எம் பி ஃபாட்டி காடுனு எதோ வெச்சிந்த.
எம் பி ஃபாட்டி காடுனு வெச்சிந்தானா? அதுக்கப்புறோ எஸ் கேன் மாத்திட்டே எஸ் கேனு மாத்தி ஒர் ரெண் ஆ அது ரெண்டு வார்த்துலியே எரர்னு வெச்ட்டே பேரு.
எரரர்னு வெச்சியா?
ப்பெழுதி ஆ இப்ப ஐ டி பேரு எரர்னுதாருக்கு. சே அதுனால்தா நா பேர் போட்டு சேவ் பண்ணி வெச்சிர்றது பேரு மாத்தினே இருப்பானுங்கோ எதுக்கு தேவ இல்லாத வேல.
ம்.
கண்டுபுடிக்க முடியாது ஐ டி பேர் வேற.
கிளாஸ்ல எத்தன பசங்கடா?
ஏ கிளாஸ்ல இருகரானுங்கடாப்பா எ அம்பத்திரெண்டு பேரு கிட்ட.
அப்டியாடா கேள்ஸு பாய்ஸு சேத்தா?
பொண்ணுங்கபரு பொண்ணுங்க வெறு ஆறே ஆறு பொண்ணுங்கதா.
இன்னாடா சொல்ற.
அதுங்ள பாக்கத்துக்கு நீ பாக்காமலே ஒக்காரலான்டா வெறுப்புடாப்பா ஏய்
மச்சா அம்பத்திநாலு பேராடா உ கிளாஸ்ல?
அம்பத்தி ரண்டு பேரு கிட்ட இருப்பானுங்கடா பசங்கோ.
அ.
நாங்க அதுனால்தா ஜாலியா கிளாஸுக்கு போனா வெச்சுக்கியே
ம் ம்.
கேமு உள்ள போயிட்டனா நாலு பீரிடு முடிற வரிக் கேம் மட்டுதா வெளாண்னுறுப்பனே ரூம் மேச்சு. பசங்கூட அவ்ள்தா இந்த சைடு ஒர் ஸ்க்வாடு இந்த சைடு ஒரு ஸ்க்வாடு வந்துருவா அந்த சைடு ஒரு ஸ்க்வாடு வருவானுங்கோ. நா வெளாடிகினு இருப்பே ஜாலியா கீழ வெச்சிகுனு தத்தா ஃப்ரீஃபையரியே
மஜாவா இருக்குல்ல நானு உ காலேஜ்க் வந்துட்ருக்லா போல்ரா.
ஜாலியா இருக்குன்டா கேக்க மாட்டாங்டா அவ்ளோவாலா எது கேட்க மாட்டாங்டா. அவுங்க ரொம்போ இம்பாட்டனா நட்த்தும்போத்தா கேள்வி கேப்பாங்கோ சும்மா பேசிக்கா நின்னு எதனா நடத்துனிந்தாங்கனா வெச்சிக்யே கண்டுக்க மாட் டாங்கோ எதனா பண்ணிக்கோங்கடானு உட்ருவாங்கோ. உங்க காலேஜில்லா ஃபோன் யூஸ் பண்ண முடியாது?
எங் காலேஜ்ல யூஸ் பண்ணக்கூடாதுன் சொல்லுவானுங்கோ கிளாஸ் நடக்கும் போது ப்ம் பிரேக்ல மட்டும் பாக்குணு.
ஃபோன் வெச்சு ஃபோனு நீங்க வெச்சுனு இருப்பீங்களா ஆனா அ
ஆமா நாங்க வெச்சுன்னு இருப்போ.
அதல்லா வாய்ங்க்க மாட்டாங்கள்ல? அப்பற இன்னடா பிரச்சன நீங்களு நீங்க எட்த்து தெளி தெரியாம யூஸ் பண்ணுங்கோ
எய க்ளாஸ்லே இருபத்தி ஏழு பேர் தா அதுலதா மறச்சு மறச்சு வெள்ளாட முடியு
பசங்க மட்டுந்தானா பொண்ணுங்க இருக்குதா பொண்ணுங்க இருக்குது போலக்குதே ஆ ஆ ஆ இன்ஜினியரிங்லா அவ்ளவா சேராதுங்கடா பொண்ணுங்கோ
ஆ
இன்ஜினியரிங்னா இந்த பயோடெக் அந்த மேரி சேரு நீ இன்னா எட்த்த இன்ஜினியரிங்ல அதுலல்லா அதிகமா இருக்குமே நீ நீ இன்னா குருப் எட்த்த
ட்ரிபிலீடா
டரிபிலீலலா மெக்கானிக்குலலா பொண்ணுங்க எப்புடர்ரா சேரும்ண்டே அதுலயு சேந்துக்குது பாரு டிரிப்பிலீலயு பொண்ணுங்கோ
உ காலேஜிலயா
சரி இரு அப்பறமா பண்ற ஆ
ம் ஓக்கே டா